கேக்குது நண்பா
நண்பர் ஃபோன் போட்டு இந்த மாரி ஒரு விஷய சொன்னாரு அது உங்கள்ட்ட சொல்லான்தா ஃபோன் அடிச்சேன்னானு
என்ன விஷயோ
மதியோ ஒரு நண்பர் திடீர்னு ஃபோன் அடிச்சு இந்த மாரி ஒரு பிசினஸ் ஐடியா இருக்கு எல்லா சேந்து பண்ணலா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணோம்னா ஒரு நல்ல ஐடியா என்ட்ட இருக்கு அத இம்ப்ளிமெண்ட் பண்ணலா அப்டின்னுட்டுருக்காரு என்ன சொல்றீங்க நீங்க
ஆ கேள்விப்பட்ட நானு கேள்விப்பட்ட அது சொன்னாரு என்கிட்டயு
ம் ம் அவருக்கு என்ன ஐடியானா அந்த மாரி காலேஜுக்கு பக்கத்துல ஒரு எடத்த புடிச்சுட்டு ஒரு இல்லாத ஒரு ஃபுட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணலா அது ஒரு ஐடியா சொன்னாரு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாரி ஹாஸ்டல் பசங்க யாரு வெளில போய் ஹாஸ்டல் தேடாம நம்ம நம்ம கிட்ட வந்து ஹாஸ்டல் நம்மலே ஒரு வெப்சைட் வெச்சு ஹாஸ்டல் தேடலா அப்டின்னு ஒரு ஐடியா சொன்னாரு அதுக்கப்பறமா அந்த சாப்பாடு ம் ம்
அது வந்து நமக்கு நம்மகிட்ட ஹாஸ்டல் இருக்குனு அவசியோமில்ல ரூம் எல்லா இருக்கணுனு நம்ம வெப்சைட் மட்டு வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தோட ரூம்லயு நம்ம லிங்க் பண்ணிரனு நம்ம கூட
ஆமா ஆமா அதா அமாதா சொன்னாரு கரெக்டா ம் ம்
அப்புறோ என்ன சொன்னாரு
அதுக்கப்புறமா ஒரு ஹோட்டல்ல வந்துட்டு இந்த மாரி கியூ ஆர் கோடு வச்சுட்டு சாப்பாடு வந்து ட்டு அதுலே ஆர்டர் போட்டுக்கிற மாரி டேபிள்ளேயே வந்துட்டு அதே ஒரு டயத்துக்கு அப்பறோ நம்மளோட ஆட் டர் வந்தற மாரி கூட்டத்தையு டைமையு சேவ் பண்ணிக்கலா அப்டின்னு ஒரு ஐடியா சொன்னாரு அதுவு நல்லாதா இருந்துச்சு
அது ஆமா நல்ல ஐடியா ஆனா ஆளுக நமக்கு நெறைய வேணு
ஆமா ஆமா ஆ ஆளுக நெறைய வேல செய்ய வேணு ஏன்னா இப்போ நெறைய ஆர்டர் டக்குனு வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாரி
ஆ ஆமா அது சமையல்காரங்களு நல்லா ஆளுகளா புடுச்சு நல்லா சூப்பரான ஆளுகளா புடிக்கனு
இன்மாரி நெறைய ஐடியா பேசிக்கிட்டு இருந்தாரு இந்த மாரி நெறைய சொன்னாரு எங்கி ட்ட இவ்ள ஐடியா இருக்கு நீங்க வந்தீங்கன்னா ஒரு இது பண்ணலா ஏ ஃபிரெண்டு இந்த மாரிதா க கடைக்கி எய்தாப்டி காலேஜுக்கு எய்தாப்டி ஒரு கட வெக்கலா அப்புடின்ட்டு இருந்தாங்களா என்ன எல்லாத்துக்கு காசுதா தேவ அப்புடின்ட்டு இருந்தாரு
ஒரு நம்ம ஒரு நெறைய பேர் சேந்தோனா நமக்கு காசு கம்மியா கெடைக்கு
ம் ஆமா ஆமா அந்த மாரி ஒரு பிளானப் போட்டு ஆ ஒரு எடத்த கண்டுபுடுச்சு போட்டுருலா கரெக்டா
நெறைய எடோ இருக்கு அங்க வாடகதா அதிகோ வரு
ஆமா
யாராவது வெச்சு தெரிஞ்சவங்க யாராவது வச்சு பேசனு
ம்
நீங்க என்ன நினைக்கிறீங்க நல்லா போகுமா
அதா என்னதுன்னு ட்ரை பண்ணி பத்தாதான தெரியு எனக்கு தெரிஞ்சு இப்போ காலேஜ் பசங்கலா நெறைய சேர்ர மாரி இருந்ச்சு னா நெறைய யாவாரோ போகு ஒரு சீசன் மாரிதா அந்த மாரி டக்கு டக்குன்னு காலேஜ்ல வந்து சேர்றாங்கன்னா அதுக்கு தகுந்தமாரி ஹாஸ்டல்லான்னா ஹாஸ்டல் போகு சாப்பாடுனா சாப்பாடு கட அந்த மாரி பானிபூரி கட அந்த மாரி ஏதாவ வெக்கலா நெறையா
அப்ப நம்ம பர்ஸ்ட் ஒரு கடைய ஆரம்பிக்கணு ஸ்டார்ட ஸ்டார்ட்டிங்கா ஆரம்பத்துல அதுக்கப்புறோ அதுக்கப்புறோ நம்ம நல்லா போதுன்னா நம்ம டெவலப் பண்ணலா
ஆமா நம்ம பிரான்ச்சலயே அடுத்த மாரி இந்த கட கேம் கட அது மாரி முடி வெட்ற கட சாப்பாடு கட அந்த மாரி நெறைய
பெருசா நம்ம ஒரு இத உருவாக்கலா
ம் ம்
அதுக்கு நமக்கு நல்லா ஒரு ஐடியா தேவ அறிவு வேனு இதெல்லா வேணுமுல்ல
மொத காசு வேணுங்க நீங்க வேற
காசு மொதல்ல வேணு
ஆமா
காசு வேணுனா வேல வேணு நமக்கு
ஆமா இருந்தாலே நம்ம ப்ளனிங் மொத ஒர்க் அவுட் ஆகு
ஆமா
ம் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கு ஏதாவது ஜாப் ஏதாவது பிசினஸ் பண்ற மாரி
எனக்கு நெறைய ஐடியா இருக்கு பிஸ்னஸ் ஐடியால்லா பண்றதுக்கு நமக்கு தொணைக்கு ஆளு கரெக்டா நின்னா போது நமக்கு கடைசி வரைக்கி வேல செஞ்சி நம்ம கூடயே நின்னாருன்னா
ம் ஆ அதா இன்னொரு நண்பர் எனக்கு போன் அடிச்சு சொன்னாரு இந்த மாரி என்ட்ட ஒரு ஐடியா இருக்கு அவரு புதுவிதமான ஐடியா என்கிட்ட சொன்னாரு என்னதுன்னா பிஸ்னஸ் ஐடி எறங்காம ஒரு ஃபிலிம் மாரி எறங்கலா அப்டின்னு ஒரு படம் எடுப்பு மாரி எறங்கலா அப்டின் சொன்னாரு
இருக்கலா அது அது நல்லதுதா நமக்கு நல்லா அத பத்தி தெரிஞ்சிருக்கணு
ம் ம்
எழுத தெரிஞ்சிருக்கணு கத எழுத தெரியணு நெறைய படோ பாப்பீங்களா
ம் ஓரளவுக்கு எல்லாம் முக்காவாசி இதெல்லா பாப்போ
அ நறைய படம் பாத்தாலே நமக்கு ஒரு அறிவு கெடைக்கு
ஆமாமா அந்த மாதி ஒரு நண்பர் என்ட்ட சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதி அதுல கூட ஒரு ட்ரை பண்ணலா என்ன ஏதுன்னு கதையெல்லா ரெடி பண்ணிட்ருந்தாரு என்னன் தெர்ல அவ ஃபோன் போட்டு கேட்டாதா தெரியு ம் ம் ம்
இப்ப வந்து கேமராலா இல்ல சொல்ட்டு இருந்தாரு
ஆமாமா கேமரா வந்துட்டு ரெண்டுக்கு எடுக்கலாமா இல்ல பேசாம வாங்கிர்லாமா அப்டின்னு ஒரு ப்ளான் ப்ரோ வந்தாரு சேரி போகட்டு இப்போதைக்கு ஒரு வேலைய பாப்போ அதுக்கப்புறோ நம்ம ஒரு ப்ளன்னு ப்ளன போடுவோ அப்டின்னு சொன்னாரு
இப்போதைக்கு ஒரு சின்னதா வீட்டுக்கு வீட்ல எதுவு சண்ட வராத மாதிரி ஒரு நல்ல வேலையா போய்ட்டு
ம்
இல்லனா வீட்ல வந்து நம்மள போட்டு ரொம்போ டார்ச்சர் பண்றாங்க உங்க வீட்ல ஏதா பண்றாங்களா
எங்க வீட்ல என்ன ஏதாவது சும்மா இருந்தா திட்டுறாங்க என்ன செய்யிறது அதா காலேஜி பி ஜி போட்டனால அமைதியா அங்க பி ஜி மட்டு போடலட்டா வேல கிடைக்கல வேல கிடைக்கலன் போட்டு பேசதா செய்வாங்க என்ன செய்யறது
நீங்க பி ஜி போட்ருக்கீங்க வேல கிடைக்கணு கண்டிப்பா உங்களுக்கு நம்பிக்க இருக்கா
வேல கெடைக்கணுன் ஒரு நம்பிக்கைல தா போட்டிருக்கு அப்டி கெடைக்கலாட்டி ஆஃப் கேம்பஸ்சு தா தேடணு கண்டிப்பா
சே அப்ப நீங்க முன்னாடியே பாத்து வச்சிக்கங்க
ஆமா ஆமா முந்திதே தப்பு பண்ணிட்ட பிளேஸ்மெண்ட்ல சேராம அடுத்து இந்த வாட்டி அதுல சேந்து கரெட்டா அதாது பண்ணலாம் ஒரு ஐடியால இருக்கே
ஆமா
ம்
அப்றோ நீங்க போற காலேஜ்ல அந்த பிளேஸ்மெண்ட்லா நல்லா போகுதா இல்ல நம்ம படிச்ச மாரியே
ப்ளேஸ்மென்ட் ஏதோ இருக்குன்னு சொல்லிருக்காங்க பரவாயில்லாம பாக்கலா எனன்னு போனாதா தெரியு
ஏனா நம்ம படிச்சதே அப்டிதா சொன்னானுங்க படிச்சு ஏமாந்துட்டோ போனவனுங்க காலையில விடிய காலையில ஒருத்த போவா அவனுக்கே வேல கெடைக்கல
ம் ஆமா ஆமா அதா என் நண்பர் சொன்னாரு அவர் தா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பிர்ஷர் ஆயிட்டாரா வேலை கிடைக்காம என் செய்றது நா மனஉளைச்சல்ல உக்கான்டார் தனி ஸ்டேஷனரி கடைக்கு வேற போயிட்டாரு
ஆமா புக்கு புத்தக கடைக்கு போயிட்டாராமா
ஆ ஆமா என்ன செய்றது
புத்தக கடைக்கு போய் புத்தகத்தில இருக்க அழுக்கெல்லா தொடச்சிட்டு இருக்காரு
சேரி யதோ கிடைக்கிற வேலையை பாத்துக்கறட்டு என செய்ய முடியு
ஆமா இன்னு ஒருத்தர் இருக்காருல நாபகோ இருக்கா
ஆமா சொல்லுங்க
அவரு குத்துச்சண்டை வீரர்
ஆ குத்துசண்டை வீரர் என்ன செய்றாரு
குத்துச்சண்டை வீரர் அவரு என்னென்னமோ பண்றாரு வீடியோலா போடுறாரு
ஆமா நானே பாத்துட்டு சத்த நேரத்துல பயந்த போனே யார்ரா இது அப்டின்னு பாத்தா நம்ம நண்பரு
ஆமா படுத்துட்டு அப்டியே பம்பரோ மாரி சுத்துறாரு
சேரி ஏதோ அவ அவருக்கு ஒரு திறமையை காட்டுறாரு வெளியில என்ன கொஞ்சோ நேரோ ஆன்லைன் வருவாரு ஃபோன்ல ஆ
அவர் திறமையா முன்னாடியே காமிச்சிருக்கலா கொஞ்சோல கொஞ்சோல்ல ரொம்ப லேட்டாவே காட்டுறாரு
இடையில வேற ஒரு மேட்ச் ச் வேற போயிருந்தே இருந்தாரா டக்குன்னனு வந்துட்டு என்னு தெரில ஒரு பிரச்சனையா வெளியில வந்துட்டாரு இன்றாரு
ஆமா போட்டில தவறுதலா
ம்
ஆ தவறுதலான இடத்துல அடிச்சிட்டாராமா அவரு அவரு சொல்றது ஆமா அதுவும் இல்லாம அவர் சொல்றத நம்பவு முடியல தவறுதலா இவர் அடிச்சாரா இல்ல தவறுதலா அவுங்க இங் இவர அடிச்சிட்டாங்களானு தெரில
ம் எனன்னு தெரில ஆ
சங்கடபட்டாரு அப்றோ என்ன பண்றது நீ ட்ரெயின் நல்லா முய் முயற்சி அப்டின்னு சொல்லி அவரு இறங்கிட்டாரு
ஆமா முயற்சி திருவினையாக்கு முயன்றால் சாதிக்க முடியும்
ஆமா அவரு பாட்டு அந்த பாட்ட அவரு மனசுக்குள்ள பாடிட்டே தா வேலை செய்யறாரு
ம் சேரி சேரி எதோ செஞ்சு நல்ல வேலையில எதோ பி டி பிசிக்கல் டீச்சரா போணும்ட்டு இருந்தாரு
ஆமா அது வந்து அவரு கவுர்மென்ட்டு பள்ளிக்கோடத்துலதா போறாறாம அதனால அவருக்கு நல்ல காசு சம்பளொ நல்ல ஒரு
சேரி ம் ம் ஏதோ ஃபாம் த்ரி சாமூன்லா வச்சிருக்காராம்ல எதோ டக்குன்னு விலையத கால தா பாக்க வேண்டியதானெ
அதெல்லா வச்சிருக்காராமா ஆனா அவர் கண்லே காட்ல ஒரு சில ஒரு சில வதந்தி என்னன்னா அவரு காலேஜ்லயே தொலைச்சிட்டாரு அப்டின்னு சொல்றாங்க
அய்யய்யோ அப்ப என்ன இந்த முக்கியமான ஃபாம் தொலைச்சிங்கன்னா அப்டி என்னங்க அது ஒன்னு பண்ண முடியாது
அவரு தொலைக்கலையாமா அவரு வந்து குடுத்து வச்சிருக்காரு பத்தரமா காலேஜ்ல
ம் ம்
காலேஜ்ல இருக்க ஆளுக தொலைச்சுட்டாங்லாமா
காலேஜு காரங்களே தொலச்சுட்டாய்ங்னா அப்ப ஒன்னு பண்ண முடியு
ஓ ஒண்ணுமே பண்ண முடியாம கேட்டிருக்காரு கேக்குறக்கு அவருக்கு தைரியமில்ல
ஆ
அவரு அப்டியே என்ன பண்றாருன் தெரியாம இப்போ வேற ஏதோ பண்றாரு ஆனா அவரு கண்டிப்பா வாங்கிருவாரு
சேரி சேரி வாங்குனா சேரிதெ
வாங்குனானா வாங்குனாதா அவர் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு ஆமா இல்லன்னா அது ஏமாந்துட்டு ஏமாந்து போயிருவாரு
அது எதா மெடல் கிடல் வாங்கியிருக்காரா கோல்டு மெடல் ஏதா அந்த மாரி
மெடல்லு கோல்டு கலர்ல தா இருக்கு நெரத்துல ஆனா அது உள்ள செம்பு தா
அடப்பாவி என்னங்க ஏமாத்தி புட்டிங்க
ஆமா அவர் அவர் ஏமாறாத எடமே இல்ல
சேரி
கல்லூரிலெயு அப்டிதா கடைசி வருஷத்துல ஏமாந்தாரு
ஆமாமா எனக்கு ஞாபகமிருக்கு
ஆமா பின்னாடியேதா போற இருந்தவர்ல ஒரு வார்த்த பேசல
சரி எடையில கல்லூரியில பயிற்சி எல்லா போனாரு என்னன் தெரியல சேரி விடு ஏதோ முயற்சி பண்றாரு பாக்கட்டு
ஆமா முயற்சி பண்ணதே நந்து அவரோட அவர் கூட இருந்த நண்பர்களா சேந்து முயற்சி பண்ண சொல்லிருக்காங்க அதனாலதா பண்ணாரு
சேரி சேரி பண்றா நல்லத்தா
இல்லன்னா அடி வாங்கிட்டுதா வந்திருப்பாரு
ப்ப சங்கடமா சொல்லாதீங்க நீங்க வேற
ஆமா என்ன பண்றதுன் தெர்ல அவரு மூணு வருஷத்த அவ படிச்சதே இப்போ ரொம்ப வேஸ்ட்டா போச்சு
ம் அதா ஏங்கிட்டயே சொல்லிட்ருந்தாரு இந்த படி படிச்சதுக்கு வந்துட்டு நாம்பேசாம ஒரு பி பிசிக்கல் சம்மந்தமா படிச்சோம்னா அதுக்கு தகுந்த மாரி கூட போயிருந்துருக்
ஆமா உடல் பயிற்சி த சம்பந்தமா போயிர்க்கலா போகல என்ன பண்ணுவ மூணு வர்ஷொ வேஸ்ட் ஆய்ட்ச்சில்ல
சரி விடுங்க அவர் ஒரு வக்கொ முயற்சி செய்யட்டு ஸ்டேஷனரி நண்பர் ஒருவக்கொ முயற்சி செய்யட்டு நம்ம ஒரு வக்கொ ஒரு முயற்சிய போடுவோ
ஸ்டேஷனரி நண்பர் வந்து என்னன்னே தெர்ல அவரு இன்டர்வியூக்கு வாங்கன்னா வரமாட்டேங்கிறாரு
ஆ
ஸ்டேஷனரியிலெ கடைய போட்டு உக்காரலாம பாக்குறாரானு என்னன் தெர்ல
ஐயே அப்ப அப்ப இன்டர்வியூக்கு போனாதான என்ன ஏதுன் தெரியு அப்பறோ கடைலே உக்காந்தோம்னா புத்தகந்தா கடைசி வரையு விக்க முடியு
போனாதானா இவர் படிச்சதுக்கு ஒன்னு கெடைக்கு ஆமா சேரிங்க அவரு கூப்புறாரு நா அப்பறமா உங்களு க்கு நா கால் பண்றே